நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்க
நல்லா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
அஹ் நா பாருங்க கொஞ்சம் சமச்சிட்டு இருக்கே உங்களுக்கு எப்டி சமையலெல்லா தெரியுமா
அஹ் தெரியும் கொஞ்ச கொஞ்ச தெரியும் யாராச்சு சொல்லி குடுத்தா பண்ணுவே
சேரிங்க உங்களுக்கு புடிச்ச உணவுனா என்ன சொல்லுவீங்க
எனக்கு புடிச்ச உணவுனா
ம் ஓகேங்க வெஜ் ஆ நான்வெஜ் ஆ
நான்வெஜ் தான்
நான்வெஜ் தான் ம் சிக்கனா மட்டனா
எனக்கு சிக்கன் புடிக்கும் உங்களுக்கு வெஜ்ஆ நான்வெஜ் ஆ
எனக்கு பிரியாணியே புடிக்காதுங்க
சேரி வேற உங்களுக்கு என்ன ரொம்ப புடிக்கும்
வேறன்னா கொஞ்சம் சப்பாத்தி புடிக்கும்
உம்
ம் அதுக்கு வந்து தக்காளி தொக்கு அந்த மாதிரிதான் புடிக்கும் இந்த குருமா மசாலா அந்த மாதிரி எல்லாம் எதாவது வைக்கிறாங்களா அது அந்த அளவுக்கு பிடிக்காது சாப்பிடுவேன் பட் இருந்தாலும் தக்காளி தொக்குங்கிறது ரொம்ப பிடிக்கும்
சிக்கன் ஃப்ரைடு ரைஸ் பிடிக்குமா
உஹும் நா நான்வெஜ்யே சாப்பிட மாட் டேங்க ஆமாங்க நான்வெஜ் பிடிக்காது உங்களுக்கு செய்ய தெரியுமா இல்லா அம்மாதா செய்வாங்களா
அம்மாதா செய்வாங்க
ஆ ஓகே ஓகேங்க நா வந்து எனக்கு நான்வெஜ் சமைக்க தெரியாதுங்க கொஞ்ச ஏதோ ஒரு வெஜ்ஜீ வெஜ்ஜி பிரியாணி ஒர் அளவுக்கு செய்வங்க
சேரி சேரி
ஆ அப்றோ கொஞ்ச சிலதெல்லா கத்து வச்சிருக்கே அதுவே திருப்பி திருப்பி செஞ்சுக்குவே இல்லங்க புதுசா எதுவ் ட்ரை பண்ண மாட்டே ட்ரை பண்ணா எங்க நல்லா வரு வீட்ல யாரு சாப்ட மாட்டாங்களோ என்னமோ அப்டிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எதுவ் புதுசா ட்ரை பண்றது இல்ல
புதுசா எதாச்சு பண்ணாதான தெரியு நம்ளுக்கு வருதா இல்லையா அப்டின்ட்டு
இப்போ தா கொஞ்ச சரி பா யா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போற டைம்ல அங்க யார வது எதாது பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா வந்து சொல்லுவா
ஆ
கேக்கறனால ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவேங்க அப்புற அவ கேக்கறா அப்படிங்கறனால நா ட்ரை பண்றனால வீட்ல எது சொல்ல மாட்டாங்க சேரி அப்டின்னு சாப்ட்டுக்குவாங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒன்னு ஏதாவது செஞ்சி செஞ்சி கொடுத்தோம்னா என்னம்பாங்க ஐய இது எதுக்கு செஞ்ச அப்டி கேட்பாங்க அதுவே குழந்தைய சாக்காட்டிட்டு ஏதாவது ட்ரை பண்ணோ அப்டின்னா சேரி அப்டின்னு சாப்ட்டுருவாங்க
உங்களுக்கு ரொம்ப புடிச்ச சாப்பாடு எது
ஆ சாப்பாடு சும்மா பருப்பு ரச அந்த மாரி புடிக்கு ம் சும்மா சாதாரண
நீங்களே சமைக்க கத்துக்கிட்டீங்களா இல்ல யாராச்சு கத்துக்கொடுத்தங்கலா
ம் நானே பழகிட்டேங்க நானே பழகிட்டே அப்டின்னா கொஞ்ச அம்மா வந்து எப்டி செய்வாங்கன்னு பாத் பாப்பே நம்ம சமையல் ஆ ரூமுக்கு போம்போது பாத்தீங்கன்னா நா அத பாப்பே சரி என்னனவெல்லா போட்றா அப்டின்னு கொஞ்ச கொஞ்ச தெரியு இதுக்கு என்ன போடணு சாம்பார்னா எப்படி போடணு என்ன பண்ணணு அப்டிங்கறது தெரியு சுவை வந்து கொ கொஞ்ச கம்மியாதா இருக்குங்க ஆனா எப்டி பண்ணணுங்கறத கொஞ்ச தெரிஞ்சு வச்சுக்கிட்டே
கார சாப்பாடு புடிக்குமா இனிப்பா எதாச்சு சாப்ட புடிக் காரம் தானா சரி சரி எனக்கு கார தா புடிக்கு
ம் இனிப்பு என்னங்க சாப்ட்டா அது ஒரு மாரி ஆயிடுங்க இனிப்பு சாப்ட்டதையுமே கார சாப்படனு சாப்பிடணும் தோணுங்க
ம்
அந்தனால பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இனிப்பு செஞ்சா கண்டிப்பா எதாது ஒரு கார இருக்குங்க
சேரி சேரி நீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமச்சது எந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமச்சிரு ப்பிங்கள அது எது ம்
டு என்னங்க ம் இது சும்மா ரைஸ் மட்டு வச்சு தாளிச்சிருக்கங்க லெமன் ரைசு அது மாரி தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பன்னுன ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட கத்துகிட்ட அதுக்கப்பற பாத்தீங்கனா லெமன் ரைஸ் செஞ்சங்க அப்றோ ஓகே அது ஓரளவுக்கு நல்லா வந்துருக்குன்னு தா சொன்னாங்க அம்மா வந்து தண்ணியெல்லா அளவா எடுத்து குடுத் டுத்துட்டாங்க
ஆ
அப்ப அந்த தாளிச்ச சாப்பாடு தாளிப்ப மட்டு நா பண்ணுன ஓகே அன்னைக் கொஞ்ச லைட்டா உப்பு மட்டு பத்தல அப்டின்னு சொன்னாங்க அப்றோ அப்டியே கொஞ்ச கொஞ்சமா சமக்கிறதுகு ஆரம்பிச்சிட்டங்க
கேசரி எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சமைக்கிறதுக்கு
சமைக்கிறக்கு எது ஈஸ் இது எப்டினு பாத்தீங்கனம் உம் எல்லாமே கொஞ்சோ கஷ்டோ தாங்க மீல்ஸ் பண்ணம்னா மு மூணாமூணானு மூணு ஐட்டோ செய்யனு டிபன் பண்ணோ அப்டினா மறுவடி திரும்பவு மதியத்துக்கு ஏதாது ஒண்ணு சமைக்கணுக ட்ட மாரி இருக்கு ஆனல பாத்தீங்னா எது செஞ்சாலுமே கொஞ்சோ இருக்கற மாரிதாங்க இருக்கு இந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சோம்னா வேணா கொஞ்சோ ஈஸியா இருக்குங்க வேல
வீட்ல சாப்பட புடிக்குமா வெள்ள சாப்பட புடிக்குமா உங்களுக்கு
ஆம் அதாவ்து வெளியவு புடிக்கு வீட்லயு புடிக்கு அது எப்டி அப்டினு பாத்தீங்கன்னால் தோ தொடர்ந்து கொஞ்சோ வெளியவே ஒரு ரெண்டு மூணு டைம் சாப்டம்னா வீட்டு சாப்பாடு தா வேணுனு நெனைப்போ வீட்டு சாப்பாடயே சாப்புட்டு இருந்தம்னா ஐயோ ஒரு மாச கணக்குல வீட் ட்டு சாப்பாடே சாப்டனா சே வெளிய போய் சாப்டலா அப்டினு தோணு
எப்யாச்சு புதுசா ஏதாச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா
உம் புதுசா னு பாத் தா அந்த ம் அப்டி அதுலாவுத் தெரியாதுங்க
சேரி சேரி
ஆ இது தமிழ்நாட்டு ரெசிபியு ஒரு அளவுக்குதாங்க தெரியு நா எங்கங்க அதுவே இப்பதாங்க கொஞ்சோ கத்துக்கிட்டே இது வரைக்கு வந்து நாங்க வந்து ஜாயின் பேமிலிதா மாமியார் மாமனார் அவுங்களா எங்க கூட தா இருக்காங்க அவுங்க தா சமை பாங்க நா வந்து அவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவே ஆ காய்கறியெல்லா கட் பண்ணி குடுத்துட்டு பாத்தரலா வெளக்கி குடுத்துட்டு அஹ் அவுங்களுக்கு ஏதாவது ஹெல்பிங்கா அஹ் பக்கத்துல இருப்பே
சேரி சேரி
கொஞ்சோ நானே சமைக்கிறதுகு ஆரம்பிச்சிருக்கே சேரி இனி பாப்பாக்கு ஏதாவ்து புதுசு புதுஸ் சா எதாது செய்யலா அப்டிங்கிறனால நா வந்து இது பண்ணிட்ருக்கே
சேரி சேரி
அவளுக்கு வந்து பாத்தீங்கனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாரி வேணா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா ஸ்வீட் கான் அதுல வந்து கொஞ்சோ மசாலல்லா யட் பண்ணி தக்காளி ஆனியன் அதெல்லா போட்டு கொஞ்சோ டிஃப் ப்ரெண்டா கொஞ்சோ செஞ்சு குடுத்தேங்க
சேரி சேரி
அது வந்து அவளுக்கு இந்த மசாலா ஸ்மெல்லு அதெல்லா புடிக்கு ஆனால ஆ அது அதயே விரும்பி எடுத்துட்டு போயிருவா சோ அதனால இன்னைக்கு அதுதா செஞ்ஜே வேற இந்த இது சாண்ட்விச் செய்வேங்க
சாண்ட்விச்
ம் உம் சேண்ட்வெஜ்
சாண்ட்வெஜ் எப்டி சிக்கன் சாண்ட்வெஜா இல்ல வெஜிடேபிள்ஸ் வெஜ்ஜா சேரி சேரி என்ன காய்கறிகள் யூஸ் பண்ணுவீங்க
அதுக்கு வந்து முட்டை கோஸ் கேரட் பீன்ஸ்சு ஆனியன் தக்காளி இதெல்லா அ அது எப்டி கொஞ்சோ வணக்கிக்குவேங்க ரொம்ப இதா இல்லாம
வதக்கி
வதக்கிட்டு பர்ஸ்ட் அ ஆமாங்கா காரட் வந்து நா நல்லா இதுல வெச்சு பிளேடு வெச்சு ம் இந்த பிளே பிளேடு இருக்கிற மாறி இருக்கு அ துருவிறுவங்க அப்றோ என்னது முட்டைக்கோசையு பீன்ஸையு சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணிருவே ரொம்பவுமே பொடுசா கட் பண்ணிருவே அப்றோ அ வட சட்டியில எண்ணெய எண்ணெய விட்டு கடுகு போட்டு அப்றோ சீரகோ இந்த பெருசீரகோ இருக்குல்ல சோம்பு அ அது அது லைட்டா போட்டு
சோம்பு போட்டா டேஸ்ட்டு மாறுன்னு சொல்லுவாங்க
அ இப் அது நாங்க சும்மா அதிகமாக போட மாட்டோ ஒரு கொஞ்சந்தா ஒரு பத்துக்குள்ள தா போடுவே சும்மா ஒரு பிஞ்சு போட்ற மாறி ரெண்டு விரல புடிச்சு போட்றது தா ஏன்னா அது வந்து கொஞ்ச நம்ம சாப்பிடும் போது வாய்கு வரு கடிக்கிற மாரி
அது
செரி எனக்கு புடிக்காதுதா இருந்தாலு அது என்னன்னா ஒரு மனத்துக்காக போட்டுக்கறதுங்க அப்றோ அதுல வந்து இது ஆனியன் போட் குட்டி குட்டியா ஆனியன் ரொம்ப பொடுசா கட் பண்ணி அது நல்லா வ வ கொஞ்சோ பிரவுனிஸ்சா வந்ததுக்கு அப்றோ தக்கா ளி ஒரு தக்காளி வெச் அ கட் பண்ணி வெச்சுருப்பே அதுவு குட்டியா அது போட்டு வணக் கி அதுக்கப்றோ இந்த கட் பண்ணி வெச்சிருப்போம்ல்லங்க அந்த காய்கறி அது எல்லா போட்டு நல்லா அதுலயே எண்ணெயிலயே நல்லா வணக்குவங்க வணக்கி கொஞ்சோ மசாலா தூள் என்னென்ன மசாலா தூள் எல்லா போட்றமோ அதெல்லா போட்டு மூடி வெச் வெச்சிருவ தண்ணி விடாம அப்டியே அதுலயே கொஞ்சோ கொஞ்சோ வணங்கிரும் ஒரு அஞ்சு நிமிஷோ வணக்குன்னா போதுங்க ஏன்னா கொஞ்சோ கடிக்கிற மாரி இருந்தாதா அந்த சாண்ட்வெஜ்சும நல்லா இருக்கு ரொம்ப வெந்தாலு நல்லா இருக் க்காது
ஆமா
அ அதுக்கப்றோ அத எடுத்து இதுல போட்டு ரொட்டில போட்டு எடுத்து குடுத்துருவே இதுக்கு வந்து நா வந்து சீஸ் வாங்கி வெச்சிருக்கே அத யூஸ் பண்ணுவே சாஸ் வந்து முடிஞ்ச சா வீட்லயே நாங்க பண்ணிக்குவங்க தக்காளி வெச்சு தக்காளி சாஸ் அ அப்றோ பாத்தீங்கன்னா
பசங்கல்லா மயோனூஸ் விரும்பி சாப்டுவாங்களே அதுவு வீட்ல மே செஞ்சுருவீங்களா
அ அது செய்ய மாட்
அது ரொம்ப
வேணா செய்வாங்க எப்டி
மிக்சி இருக்குல்ல ம் அதுல வந்து ரெண்டு முட்ட போட்டு கனு வெள்ள கரு மட்டு போட்ணு போட்டுட்டு கொஞ்சோ எண்ண விட் விட்டுட்டு கொஞ்சோ எண்ண கொஞ்சோ எண்ண போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ண போட்டு உப்பு போட்டு நல்லா அரச்சா அது வந்து மையோனிசா மாறிரு
ஓ ஓகே ஓ ரெண்டு ஸ்பூன் எண்ண விட
ஆமா ரெண்டு ஸ்பூன் எண்ண அது கட்டி ஆவுற வரைக்கு வந்து ஃபஸ்டு இது வந்து நம்ப அரச்சிக்கணு அரச்சிட்டு பா கணு அது வந்து கட்டி ஆயிடுச்சுனு சொல்ட்டு அப்டி இல்லைன்னா நம்ம வந்து இன்னுகொஞ்சோ எண்ண ஊத்தி அரைக்கணு அது கட்டி ஆகுற வரைக்கு எண்ண விடணு ஆமா ஆமா
அதுக் அ பரவாயில்லயே எனக்கு இதெல்லா தெரியாது இது தெரியாதுங்க செரி நா முட்ட சாப்ட மாட்ட ம் அதனால நா அது செய்யிறதே இல்ல நாங்க வெளிய அது வாங்கவே மாட்டோங்க
ம் வீட்லேயே செஞ்சு சாப்
இல்ல நா நா அதாவது என் சிஸ்டர் ஆஹ் செய்யவே மாட்டோ ஒரு ஒரு டைம் நேத்து மட்டு எ சிஸ்டர் வந்து செஞ்சு குடுத்தாங்க அது வந்து பாத்தீங்னா கொழந்தைங்க சாப் ட்டாங்க சேரி அது எனக்கு தெரியல அனால சேரி நா அதையு ஸ்கிப் பண்ணிட்டே சேரி தெரிஞ்சுகிட்டு பண்ணிக்கிலா அப்டின்னு நீங்க சொல்லி குடுத்துருக்கீங்க சேரிங்க நா வேணா ஒ ட்ரை பண்ணி பாக்குறே கண்டிப்பா நீங்க சொன்னத ஓகேங்க சேரி நம்ம மீண்டும் அடுத்த பதிவுல ஏதாவது ஒரு தலைப்புல சந்திக்கலாங்க
நன்றி வணக்கம்